ஆ சொல்லுங்க
ஹாய் ப்ரோ
ஹாய் ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கன் ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு ப்ரோ நீங்க
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
ஸ்பெசல்லா எது இல்ல ரச தா வச் சமைக்கிள மதிய லைட்டா கோல்டா இருந்துச்சு அதனால வீட்டு்ல அம்மா ரச வச்சு கொடுத்தாங்க
ஓகே ஓகே ப்ரோ
ஓகே ஓகே நீங்க சமைப்பீங்களா நல்லா
ஹே அந்த டிபார்ட்மெண்ட்க் இன்னு போல ப்ரோ இதுக்கப்பற தா போனு
ஓ இதுக்கப்பற தா போனுமா ஓ சமைக்க ஆ நல்லாவே சமைப்ப
ஓ பரவாயில்லயே ஏதாச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி
ட்ரை பண்ணியிருக்க வீட்டுல நெறையவே நா செஞ்சு நா சாப்புடுவ எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு செஞ்சு தருவ
ஓ
நாதா எங்க வீட்டுல எப்பனா சண்டே ஆனா நா தா வந்து பிரியாணி செய்வ
ஓ
அப்டி இல்லன்னா வந்து சிக்கன்ல ஏதாச்சு ரெசிப்பி எதனா செஞ்சு கொடுப்ப வீட்டுல
பரவால்லயே ஓகே ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ பரவால்லயே
நீங்க
ஆ நம்மளுக்கு இந்த மகி மகி டீ
மகி மகி மகில்லா செய்யணுமா அதுலா அதுவே ரெடி ஆகிறதா சுடு தண்ணீல போட்டா அதுவே சுடு தண்ணில போட்டா அதுவே ரெடி ஆகிற போகுது
அது வந் வந்து வெறு தண்ணி போட்டு மசாலா போட்டு கொதிக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி செய்யாம கொஞ்சோ டிஃப்ரெண்டா கொஞ்சோ ஸ்பைசியா
எப்டி அது எப்டி செய்வீங்க
என்ன நார்மலா நம்ம இந்த ஏதாச்சு தொக்கு செய்வோம்ல அந்த மாதிரி இந்த எண்ண போட்டு
ஆ
அப்பற வந்துட்டு இந்த வெங்காய கொஞ்சமா போட்டு கொஞ்ச வதக்கிட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப் அப்பறமேட்டா அ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்றோ தக்காளி போட்டு கொஞ்சோ வதக் க்கிட்டு நம்மள்ட்ட என்னென்ன மசாலா இருக்கோ இந்த அது என்னப்பா எல்லா மசாலாவையு தூக்கி போட வேண்டியதா எல்லாத்தையுமே போட்டு அப்புற அந்த அ ஆக்சுவலி எப்டி எப்டி சொல்றது அது இந்த சாம்பார் மசாலா ரச மசாலால்லா போடக்கூடாது இந்த பிரியாணி மசாலா ம ஞ்சத்தூள் அப்பற வந்துட்டு ஆச்சி தூள் இருக்குல்ல
ஓ மாகி இப்டில்லா செய்வாங்களா வெங்காயலாமா போடுவாங்கலா மகில
ம் பாத்தீங்களா அதுக்குதா கலாய்க்க கூடாதுன்றது
இல்ல இல்ல கேக்குற எனக்கு தெரியாதுங்க மகில்லா எனக்கு புடிக்காது அது
இல்ல அதா சொல்ற நம்ம அந்த மாதிரி சாப்ட்டோம்னா வெறு தண்ணி மட்டு போட்டு கொதிக்க வச் ச்சு மசாலாவப் போட்டு லைட்டா எண்ணைய போட்டு பெரட்டி குடுத்துருவாங்கல்ல அது வந்து நார்மலா இருக் கு அது நல்லா இருக்காது
ஓ அன்ஹெல்தியா இருக்கு நீங்க செய்றது ஹெல்தியா இருக்கும்
அ இது ஹெல்தின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்ச நல்லா இருக்கும் ஸ்பைசியா அது வந்து சப்புன்ருக்கும் ஸ்பைசியா இருக்காது நம்ம அந்த காரோ கொஞ்ச அதிகமாக சாப்பிடுவோன்றதால கொஞ்ச ஸ்பைசியா செஞ்சு சாப்புட்லா உங்குளுக்கு வேணுன்னா முட் முட்ட கூட போட்டுக்கலா முட்ட சிக்கன் உங்குளுக்கு என்ன வேணுமோ
ஓ வேற எதுவு நீங்க ட்ரை பண்ணது இல்லையா
வேற என்ன ம் எனக்கு தெரிஞ்சு தோச வேற எதுவுமே ட்ரை பண்ணது இல்ல ஆமா
நாங்கல்லா
செய்வீங்க
நாங்கல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருக்க போல அப்டியே கத்துட்டோ நா ஃப்ரெண்ட்ஸெல்லா இருக்கோல இப்போ எங்கயாச்சு வெளிய போலா சண்டே ஆனா அவுங்க வீட்டுக்கு வருவாங்க எதாச்சு பண்லா அப்டி சொல்லுவாங்க சரி ஓகே யூ டியூப் தா இருக்குல்ல டீச்சர் அவுங்க இருக்காங்க அப்புறோ இன்னா கவலென்ட்டு யூ ட்யூப வெச்ட்டு
ம் ம்
யூ டியூப் வெச்ட்டு நாங்க பாட்னு எல்லாமே செஞ்சுனுருப்போ
ஓகே ஓகே ஓகே பிரியாணி மட்டுந்தா செஞ்சிருக்கீங்களா
இல்ல இல்ல அதா சொல்றேனே நான் கறி கொழம்பு நல்லா வெப்பே அது ஒரு டிஃப் ரெண்ட் ஸ்டைல்ல வெப்பே யூ டியூப் பாத்து ரெண்டு மூணு சேனல் இருக்கு
ஓகே
அவுங்க பாத்தனா ஈஸியா சொல்லி தருவாங்க அத பாத்துன்னா அப்டியே கத்துட்டு வந்டே இப்ப யூடியூப்லா பாக்குறதுல்ல
ஓகே
போனமா கறி கடைக்கு போயிட்டு சிக்கன வாங்கினு வன்ட்டு
உம்
அது ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா இது பண்ணிணோ அத
உம்
நல்லா வேக வெச்சு எடுத்துட்டு
ஓகே
அப்புறோ அத கீறிட்டு அதுல வந்து அந்த ஸ்பைசியா நம்ம இது பண்ணிருக்கோ மொளகாத்தூள்லா இருக்குல
உம்
மொளகாத்தூள் மீன்ஸ் அந்த சிக்கன் மசாலா கரம் மசா லா அதெல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன நம்ப அந்த கோடு போட்டுருக்கோ அத லைட்டா கிழிப்பாங்கல்ல அ அத காரோ ஏறதுக்கு
ஆமா ஆமா
அது அது மேல நல்லா காரத்த தடவி ஒரு டூ மினிட்ஸ் அதுபோல வந்து நம்போ ஊற வெச்சிருணோ ஊற வெச்சிட்டு
ஓகேங்க
அ அதுக்கப்பறோ நம்ப எண்ண ஊத்தி அந்த இதுலா அந்த ப்ராசஸ் எல்லா முடிச் ட்டு அதுக்கப்பறோ சிக்கன போட்டு
ஓகே ஓகே
அ ஒரு ஃபை மினிட்ஸ் நல்லா ஏன்னா நம்ப ஆல்ரெடி அத பாயில் பண்டோல அதனாலல்லா வெந்துருக்கோ அது அதிகமா வெக்கூடாது அதிகமா வெச்சோனா இந்த டேஸ்ட்டு போயிடோ அப்பறோ அந்த கறியோட அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ஒரு மாரி ரப்பர் மாரி ஆயிடோச்சி சிக்கனு சாப்புட ஆமா நல்லா இருக்காது அது ஒரு மாரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது சாப்புட
ஓகே
அப்பறோ அது ஒரு டூ மினிட்ஸ் அது போல நல்லா வெச்சுட்டு அப்பறோ அத எத்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கோ கிரேவியா இருக்கோ அது கொழம்பு மாறி இருக்காது
செரி செரி செரிங்க
கிரேவியா இருக்கோ அத சாப்ட்டீங்கன்னா நல்லா இருக்கோ
ஓகே பரவால்ல நா சமச்சதுலா இல்ல பட் எனக்கு ரெசி பீஸ்லா தெரியு நா ட்ரை பண்ணதுலா இல்ல அம்மா சமைக்கு போது நறிய இந்த சின்ன சின்ன ஹல்ப்ஸ்லா பண்ணுவோ வீட் ல ஃபெஸ்டிவல் டைம்ல பிரியாணில்லா செய்வாங்களா சோ அப்ப வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சோ ஹெல்ப்ஸ்லா பண்ணுவோ அந்த காய் வெட்றதல்லா செஞ்சு தர சொல்லுவாங்க அ சோ அப்ப வந்து நா பாத் த்துப்பே எப்டி செய்றாங்க அப்டின்றது
ஓ ஓகே ஓகே
அந்த ரெசிபிஸ்ல அந்த பீஃப் கறி செய்வாங்களா சோ அது அது வந்து அவங்க செஞ்சு நா பாத்துர்க்கே பட் நா ஒரு தடவயு ட்ரை பண்ணதில்ல பட் எனக்கு ரெசிபி தெரியு எந்த லெவலுக்கு நம்ம போடணு அப்
ம் ம் ம் ஆனா அது அது வந்து ட்ரை பண்ணதுல்ல உங்களுக்கு தெரியு ஆனா ட்ரை பண்ணதுல்ல எதுவு
ஆமா அந்த மாரி வச்சுக்லா ஆனா நா சொல்லுவே இப்ப நீங்க எதாச்சு ரெசிபி கேக்றீங்க வச்சுக்கோங்களே ஓரளவுக்கு மெயின்டெய்ன் பண்ற மாரி நா சொல்லுவே
ஓ அச் செரி பீஃப் பீஃப் எப்டி செய்றதுனு சொல்லுங்க பீஃப் எனக்கு ரொம்ப புடிக்கு சொல்லுங்க
ஆக்சுவலி எங்க அம்மா பீஃப் எப்டி செய்வாங்கன்னா அ க்ரேவி மாரி செய்வாங்க பீஃப் கறி மசாலான்னு சொல்லுவாங்க ஓகேவா அது வந்துட்டு ஃபஸ்ட் நீங்க பீஃப் வந்து வேக வக்குறதுலதா இருக்கே மேட்ரு அத வந்துட்டு ஒரு சிலவங்க ஓ ஓவராலா குக் பண்ண மாட்டாங்க பீஃப் வந்து உங்களுக்கு ஜூஸியா வேணுல்ல
ஆ நாங்களு செஞ்சோ ஒரு டைம் வந்து பீப் வாங்கிட்டு வந்து செஞ்சோ பசங்கல்லா அது வந்து ஒழுங்கா வேக வெக்கல ஆ கொஞ்சோ அந்த வே ட்காட்லயே எடுத்துட்டுமா அது ஒருமாரி ரப்பா
ஆம்மா அப் அப்ப என்ன தெரியுமா ஆகு டேஸ்டே இருக்காது ஆக்சுவலி பீப்ப மட்டு நீங்க ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்றாவாவே குக் பண்ணிக்லா நல்லா இப்ப அது வந்து மாரி மெத்து மெத்துன்ருக்கிற மாரி நம்ம பண்ணிக்கலாம் அப்பதா வந்து நீங்க ரொம்ப நேரோ இன்னோ கா அப்டி எப்டி சொல்றது சூப் பண்றது வந்துட்டு நல்லா இருக்காது பீப்ல மட்டன் வந்து எப் எப்பயுமே ஹா டா தா இருக்கு ஓக்கேவா பீப் வந்து அந்த மாரில பீப் வந்து சூப்பரா இருக்கு ரெட் மீட் இருக்கும்போது நல்லா இருக் மா அது வந்து நீங்க நல்லா வேக வச்சுக்கணு மொதல்ல நல்லா வாஷ் பண்ணிட் இதே கொழுப்பு சாப்பிடுவீங்கன்னா கொழுப்பு சாப்புடுவீங்கனா போட்டுக்கலாம் அப்டி கொழுப்பு வேணான்னா கொழுப்ப எடுத்தற்லா நம்ம தூக்கி போட்டுர்லா வேணான்னா ஆனா கொழுப்போட நீங்க க்ரேவி மசாலாலெல்லா சாப்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு அப்றோம் மஞ்சத் தூளு அப்பற்மாட்டு தண்ணி தண்ணி கன்சிடன்சி வந்து ஒரு செம்பு தண்ணி வச்சுக் கம்னா ஒரு அம் ஒரு ரெண்டு க்ளாஸ் மூணு க்ளாஸ் தண்ணி போட்டுட்டு
ஆ அ
க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் ஃபஸ்ட்டு விட்டு பாத்துக்கணு அத ஓபன் பண்ணி உங்களுக்கு ஓக்கேவா கன்சிஸ்டன்சின்னு பாத்து ம் ஆமா சோ அப் அ ஆக்சொலி ஒரு சில கறி வந்து அஞ்சு விசில்ல கூட வேகாது நேத்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அவுங்க அஞ்சு விசில்தா விட்டாங்க ஆனா அது ஒழுங்கா வேகல சோ நம்ம என்ன பண்ணனு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆறு விசில் கூட வெச்சுக்கலா ஓக்கேவா வச்சுட்டு நல்லா அது வெந்ததுக்கு அப்பறமேட்டா தண்ணி ஃபுல்லா வத்துணு தண்ணி ஃபுல்லா வத்துனதுக்கு அப்பறமேட்டா அந்த தண்ணி கொஞ்சமா இருக்குன்னா இன்னு கொஞ்ச கூட நீங்க அப்டியே அ குக்கர் மூடி போடாம சும்மா நம்ம வேக விடுவோம்ல அந்த மாரி அப்டியே நம்ம கொஞ்ச பெரட் டிட்டே இருக்கோ அப்டின்னா அந்த தண்ணி ஃபுல்லா அது இழுத்துக்கு தண்ணி போனதுக்கு அப்பறமேட்டு ட்டா மறுபடியு வந்துட்டு மஞ்சதூள் வெறு எதுவுமே போட வேணா அதா அந்த சக்தி மசாலா இருக்குல்ல ரெட் சில்லி போ பவுடர் மசாலா அது மட்டுமே போட்டு பெரட்டு பெரட்டுன்னு நல்லா பெரட்டி
கரெக்டா சச்தி மசாலா தா போடனுமா இல்ல வேற எதனா போடலாமா
இல்ல இல்ல சக்தி மசாலா போட்டுக்கலா
நான் வந்து கறி சொல்றேன் செரியா கிரேவி செய்யறத்துக்கு சொல்லல வெறும் பீப் கறி செய்வாங்கல்ல அது வந்து உங்களுக்கு பைசியா மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது கொஞ்சமா நீங்க கரம்மசாலா வேணா போட்டுக்கலாம்
ஓக்கே ஓக்கே
கரம் மசாலா போட்டு நீங்க வந்து அத வேக விற்றதுலதான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் ஏன்னா பீப் அதுலயே லைட்டா வந்து அந்த தண்ணி பதம் இருக்கும் ஓக்கேவா சோ அதுலயே வந்துட்டு நீங்க பண்ண பண்ண அது டேஸ்ட் நல்லா இதுவாரும் உங்களுக்கு வேணும்னா கூட கரம் மசாலா கூட நீங்க சிக்கன் மசால மசாலாகூட போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டீங்கன்னா சிக்கன் மசாலா போடும்போது உப்பு போடக்கூடாது ஏன்னா சிக்கன்மசாலையே சிக்கன் மசாலேயே உப்புருக்கும்
அப்டியா
ஆம்மா இப்ப நீங்க ஆமா சீரியஸ்லி எங்க எங்க அம்மாட்ட நா அதா சொல்லுவேன் எங்க அம் மாலா வந்து சிக்கன் மசாலா போட்டாங்கன்னா உப்பு போடவே மாட்டாங்க ஆனா சிக்கன் மசா லாலே அதிகமா உப்பு இருக்கும் நீங்க வேணா ட்ரை ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா உப்பு போடாம ட்ரை பண்ணி பாருங்க அந்த கன்சிடன்சி உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க சிக்கன் மசாலாவையும் போட்டு உப்பையும்போட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா உப்புவந்துரும் உங்களுக்கு நீங்க எப்டி உப்பு ஹையா சாப்டுவீங்களா இல்ல லெவலா சாப்டுவீங்களா லெவலா சாப்டுவீங்களா ஆ பாத்தீங்ளா எனக்கு சமைக்க தெரியாது ஆனா நா ரெசிபி கரெக்ட் சொல்லுவே ஆமா நா சும்மா நார்மலா பாப்பேன்
எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது இதெல்லாம் சொல்ல தெரியாது பொருள் பக்கத்துலருனா நாமானு செஞ்சுகுடுப்போம் அவ்தான்
ஆ ஆ ஆ ஆக்சுவலா அது அதுல இன்ட்ரெஸ்ட்டிருக்கு இப்ப என்னன்னா யெங்க அம்மா யென்னதெரிமா பண்ணுவாங்க அதாச்சும் சமை ச்சுட்டு வரேன் அப்டின்னு சொல்லும்போது அ வேணம்மா வேணம்மா நானே சமச்சிக்கிறேன் நீ பெயிருமா அப்டின்றாங்க சமைக்கவே விட மாட்டாங்க ஆக்சுவலி அவங்க வேலை செய்யவே விட மாட்டாங்க ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதான் சொல்லுவாளுங்க யெங்க வீட்ல தி்ட்ராளுங்கடி ச அ எப்டி சொல்றது பெருக்கள, துணி துவைக்கலந்திட்டிட்டே யெங்க அம்மா அப்டி சொல்லவே மாட்டாங்க நீ இது கம்முனிருந்தாலே போதும்டா கம்முண்ட்ருந்தாலே நான் பண்ணிக்கிறேன் அப்டின்றாங்க
ம்
ஆனா நான் பாத்துருக்கேன் அவங்க பண்றத
ஆ நீங்க சாப்டுவீங்ளா பீஃபு
ஆ பீஃப்பா சாப்பிடுவீங்களாவா அதுதாங்க என் உயிரே அந்த அளவுக்கு எனக்கு ஆமா எங்க அம்மா சிக்கன் கொண்டு வருவாங்க பீஃப் கொண்டு வருவாங்க
ஏன் நெறய பேரு வீட்ல ஓ மட்டன் புடிக்காதா
ஆ மட்டன் புடிக்காது மட்டன் வந்து பிரியாணி தாங்க பிரியாணி பிரியாணிலதான் வந்துட்டு மட்டன் நல்லாருக்கும்
ஆமா அந்த கொழம்பு வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு ஒரு மாரி அந்த பால் வாசன அப்டின்
ஆமா ஆமா இப்போ பிரியாணிலல்லாம் சூப்பராருக்கும் மட்டனு பிரியாணில நீங்க பீஃப் பிரியாணி செஞ்சாலும் மட்டன் அளவுக்குலாம் வராது
ம் ம்
மத்தபடி நார்மலா இந்த கறில்லாம் மட்டன்ல்ல செஞ்சா நல்லாருக்காது சூப்ப வேனா ஓகே பைன் நல்லாருக்கும்
அது சூப்ல என்னாக்காருக்கும் வெறும் தண்ணிதாருக்கும்
ஏ ஏன் சூப்ல மட்டன் எலும்பெலாம் போட மாட்
எலும்பு மட்டுந்தான் போடுவாங்க அது அந்தளவுக்கு யிருக்காதுல்ல
அ ஆக்சுவலி அந்த மட்டன் எலும்புனாலதாங்க சூப்பே நல்லாருக்கு வெறு வெஜி சூப்ஸ் குடிப்பீங்ளா
நா நா லைக் பண்ண சூப்பே லைக் பண்ணமாட்டே நானு
அய்ய நானு அந்த மாரிதா அதுவு எப்பயாச்சி தா ஆனா வெஜி சூப் குடிச்சானா நல்லாருக்காது ஓகேவா இப்ப மட்டன் எலும்பு போட்டாதா ஆமா அந்த டேஸ்ட்டுக்காக தானே அதெல்லா போட்றதே சும்மா ம்
பரவால்ல இவ்ளோ தெரிதா உங்களுக்கு
ஆக்சுவலி லைட்டா வந்துட்டு எப்டி சொல்றது கொஞ்சோ நல்லா சாப்புட்ற விஷயத்துல வந்து நல்லாயில்லனா நா சாப்ட மாட்டே நல்லாருக்க கனு டேஸ்ட் நல்லாருக்கனு ஆனா ச அந்த அளவுக்கு சாப்புடுவேனான்னா அந்த அளவுக்கு சாப்டல்லாமாட்டே பட் டேஸ்ட் பண்ணி டு அது நல்லாருந்தா ஓகே பைன் ஓகே நல்லாருக்கு நல்லால்லனா கொஞ்சோ கூட தொடவே மாட்டே அப்டியே வெச்சிட்டு எனக்கு புடிக்கல அப்டின்ட்டு எந்திரிச்
அ அம்மா செய்றது புடிக்குமா உனக்கு
ம் எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க
ம்ம்
நல்லா சூப்பரா இருக்கு எது செஞ்சாலு சேரி ஆ ஓரளவுக்கு சூப் ப்பராவே செய்வாங்க அதனால சாப்டுவே நல்லாவே
சேரி ஒக்கே ஆ சேரி ஓகே நம்ப கட் பண்ணிக்கலாமா ஆமா ஓகே சேரி இப்ப உங்ளுக்கு வாங் வாங்க ஓகே ஒகே இல்லல்ல வாங்க
ஓகே ஓகே பாய்
பாய்